ஆனா எப்டி இருக்கீங்க ஆம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நலமா இருக்கே தோழி நீங்க பேசுறது சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கு மொபைல் கொஞ்சோ பக்கத்துல வச்சு பேசுறீங்களா
ஆஹ் பக்கத்துலதா தோழி எடுத்து பேசுர
ம் ஓகே தோழி ஓகே தோழி சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல தோழி இப்பதா சமைச்சே முடிச்சிருக்கே இனிமேதா சாப்பட்ணு
ஓ சர் ம் சரிங்க தோழி
உம் இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலா தோழி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தலைப்பு பத்தி சொல்லுங்க
ஆஹ் இப்ப நம்ப மாரி பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்கல்ல கொஞ்சோ நோய்களால் கொஞ்ச நம் இப்ப வந்து கொஞ்ச பெண்கள் வந்து நோய்களால் கஷ்டப் போடுறாங்களே
உம் ஆமா
அத பத்தி நீங்க எதனா கருத் சொல்ல முடியுங்களா உங்களால
பெண்களுக்கு இப்ப என்ன நோய்கள் வருது எனக்கு சரியா புரிய
பி சி பி சி ஓ டி சீ அந்த மாரி
அந்த மாரி சொல்ரீங்களா அந்த மாதிரி சொல்லணு அப்பிடின்னா அது இப்ப பெரும்பாலான பெண்களுக்கு அந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எதுனால அப்படின் கேட்டா எனக்கு சரி வர தெரியல உம் அத அவங்களோட உடல் வாகா கூட இருக்கலா
ஆஹ்
ஆனா அதுக்கு என்ன பண்லானா நம்ம அந்த மாரி ப்ராப்ளம் எதுவு இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க அப்டின்னா அந்த டேட்டூ ஐ மீன் பெண்கள் குளிக்கிறதுல இருந்து நால் நால் நாள்லயோ மூன் நாள்லயோ வேப்பல வந்துட்டு அரைச்சு குடுத் ச்சோம்னா ஆஹ் சரியாயிரு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க
ரேப்
உம் ம ஆ ஆமா அதாவது நம்ம குளிச்சதுல இருந்து ஒரு ரெண்டாவது நாளோ என்னமோ சொல்றாங்க ரெண்டாம் நாள் ந்து வேப்பல அரச்சு குடிச்சா சரியன்னு சொல்றாங்க மத்தபடி இத பத்தி எனக்கு வேற எந்த கத்துக்கள்ள தெரில தோழி
ஓ சரிங்க சரிங்க தொழி இப்ப வந்து நறைய பேருக்கு வந்து ஆ பழைய மாரி இல்ல எததோ சொல்றாங்க டான்சர்ன்னு சொல்றாங்க குழந்தை பிறந்த கொழந்தைக்கு கேன்சர்னு சொல்றாங்க இப் இதெலாம் எதனால வருதுன்னு தெரியுமா
கொழந்தைக்கு கேன்சர் அப்டின்னா இதுல எனக்கு எந்த கருத்துக்களும் தெரியல தோழி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க
ஓ சரிங்க சரிங்க தோழி இப்ப வந்து பொறந்த பொறக்க கொழந்த பொறக்கைல வயத்துல இருக்க கொழந்தைக்கு மஞ்சக் காமாலைய அந்த மாரி சொல்றாங்க அந்த கொழந்தைக்கு வந்து வேற ஏதோ நரம்பு கேன்சர் அந்த மாரில்லாம் சொல்றாங்க இதெல்லாம் என்னன்னா நம்ம காற்று மாசு அடிக்குது பாத்தீங்களா ப பழைய காலத்துல எலாம் பசுமையான ன்ன காற்று இயற்கையான காற்று தான் சுவாசிச்சார்கள் அதிகமா
உம்
இந்த நகரத்தில் கூட பசுமையான காசு கூட இருந்திருக்கும் இப்ப வந்து நிறைய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இங்க வெளியிது நறைய மாசுபடுது இ அத இதன் அழிக்கிறாங்க
ம்
அது இல்லாம வாகனங்களும் அதிகமாயி அதிகமாயிடுச்சு நெறய குப்பைகள் சேர ஆரம்பிச்சு அத வந்து பொழு அந்த எக்ஸ்பிரியான இதெலாம் போட்டு கொளுத்தும் போது
ம்
இந்த மாரி நிலை ஏற்படலாம் என்று நான் நெனைக்கிறேன்
ஓகே துளி ஓகே துளி உங்க வீட்டுல மரம் எல்லாம் இருக்கா வீட்ட சுத்தி நிறைய மரம் எல்லாம் வச்சிருக்கீங்களா செடிகள் வளர்க்கறத பத்தி சொல்லுங்க
ஆ எங்க வீட்டுல வந்து நாங்க மரலாம் வச்சிருக்கோம் நாங்க வந்து செடிகள் செடிகள் வளர்க்கறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல வந்து பப்பாளி மரம் வாழ மரம் அப்புறம் எலுமிச்ச மரம் இத்திலி காய்ன் ஒரு சொல்லுவாங்க அந்த மா அப்றோம் புறசேத்துள்ள பூச்செடிகள் இரண்டை சதி
ஓகே ம்
வீட்டோட முன் வாசல்ல வந்து அரளிப்பூ
ம்
அதெலாம் வச்சு கொள்ளிருக்கணோம் மல்லிப்பூ அப்புறம் வீடு ஃபுல்லா பின்னாடி ஃபுல்லாவே கனகாமரம்
உம்
அப்புறம் டிசம்பர்
ஓ அப்போ நீங்க வந்துட்டு ஒரு தோட்டத்துக்கு நடுவுல இருக்கீங்க
ஆஹ் அப்படி இல்ல வீடு வந்து முன்னாடியில ஒரு செடி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் வீடு அப்புறம் பின்னாடி வந்து கொஞ்சம் எடம் இருக்கு அதுல்ல அப்டியே செடிலா
ஓ ஓகே -ஓகே
கொய்யாக்கா வந்து ரெட் கலர்ல வரு பாத்திங்ளா
ம் ஆமா
அந்த கொய்யாக்கா இருக்கு எங்க வீட்டுல
செரி செரி
உம்
எங்க வீட்டு்ல பாத்தீங்கன்னா மாமரோ ஒரு ரெண்டு மாமரம் இருக்கு லாமரம் இருக்கு தென்னை மரம் இருக்கு அப்புறம் கொய்யா மரம் ஒண்ணு க்கு அவரும் வேப் மரம் இருக்கு உம் மரதாணி இருக்கு இல்லையா
ஆஹ்
அதுவே ஒரு மரமா நிக்கிது
ஆஹ் எங்க வீட்லயும் முன்னாடி சைட்ல இந்த சைட்ல ஒரு மரமா நிக்கிது அப்பறோ நீங்க சொன்னீங்கள தென்ன மரோ அத சொல்ல மறந்துட்டேன்
உம் -உம்
அதுவே ஒரு ஒன்பது கிட்ட இருக்கு
ஓகே தோழி ஓகேத் அது மட்டும் இல்லாம அப்புறோ ஆஹ் பப்பாளி மரம் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு ஆஹ் முருங்கை மரம் இருந்திரு வெச்சி வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இப்பதான் அது துளுத்து வந்துட்டு இருக்கு எளுந்து இருக்கு ஆனா அது கொஞ்சம் செடியா இருக்கு ஐ மீன் இப்பதான் காய் காய்க ஆரம்பிச்சிருக்கு
ஆஹ் காய்க ஆரம்பிச்சிட்டாலே நறையா அப்டியே மரமாயி நறைய காய்ச்சிட்டே இருக்கு
உம் ஆமா சொல்லி இந்த எழும்சங்கா கொஞ்சோ டேஸ்ட்டா இருக்கு அது என்ன சொல்றது நம்ம ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்குறோம்ல ஆஹ் மித்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ் கசக்கற மாரி இருந்தாலும் இது நல்லா இருக்குது நல்லா ஒரு ஆஹ் நம்ம ஜீனி போட்டோம்னா கரெக்டா செட் ஆயிர்து ரொம்ப புளிப்பு அந்த மாதிரில்லாம் இல்ல அதனால இந்த எழும்சங்கா கொஞ்சம் நல்லா இருக்கு
உம்
மாமரத்திலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மா வரவு ஆஹ ஆனா ரெண்டுமே ஒட்டுமா கிடையாது உம் நார்மல் மாங்காதான் ஹ என்ன சொல்றது ஒரு மரம் வந்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கும் இன்னொன்னும் டேஸ்ட் கம்மின்னு சொல்ல முடியாது ஆனா இந்த அளவுக்கு அது வல்ல அதனால ஆ மாங்காய்லயும் ரெண்டு விதமா இருக்கு தோழி
ஓ சரிங்க சரிங்க சரிங்க அது
அப்புறம் வேற என்னென்ன மரம் இருக்கு ஏதுவும் காயெலாம்
ஆஹ் ஒரு சாயக்கால ஆானா கலர் மாறும் ஒரு பூ அது அது இருக்கு
ஓ அது இருக்கு
உம் அதுக்கப்புறம் துளசி கொஞ்சம் வளருது யாருமா அதுக்கு வந்தா இதுவாயிடும்
ஓ ஓகே ஓகே
வளரும் அப்புறம் பருப்பாகற மாதிரி இருக்கும் அப்புறம் வளரும் திரும்ப ஆதே மாதிரி ஆகும்
ஓ சேர் செரி
அதுக்கப்புறம் அந் அந்த பூம் புங்க மரமோ ஏதோ சொல்லுவாங்கல
ம்
அண்ணாமரம் வந்து சைடா இருக்கு வீட்டுக்கு பின்னாடி சைட்ல இருக்கு
உம்
நறைய அதான் மரம் தான தானா வளர்ந்துருக்கா தெரியல்ல ஆனா வயக்கு எங்க அம்மா வீட்டுலயே இருக்கு மரம் செடி எல்லாமே அது எல்லாம் ஃபுல்லா வந் வாழமரம் முருங்க மரம் மரம் பப்பாளி மரம்
உம் உம்
அப்புறோ சின்ன சின்ன ரோஸ் செரிங்க அந்த மாரி
வேற ஆஹ் வேற என்ன சொல்றது உங்ளுக்கு மரம் வளக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அடுத்து எந்த மரம் வந்துட்டு உங்க வீட்ல வைக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க
ஆஹ் புரியலீங்க தோழி
கேக்குதா தோழி
ஆஹ் கேக்குது என்ன சொல்றீங்க
அதான் நீங்க வேற மரோ செடி அந்த மாரி வைக்கலாம்னு தோணுச்சுனா எந்த மாதிரி மரங்கள் வப் பீங்கன்னு கேக்குறேன் தோழி
அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெர்ல ஆனா எனக்கு செடி ரோஸ் செடி எல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆச நம்பளுக்கு எப்பனா பூ வேண்ணா போட்டுக்கலா பறிச்சு அதுக்கப்றோ பச்ச மொளகா செடி தானாவே வளந்துச்சு எங்க வீட் ல அது சின்னதாகதா இருக்கும் ரொம்ப குட்டியா இருக்கும் ஆனாலும் அ காரம் வந்து அதிகமா இருக்கும் அது
ஓ ஓகே -ஓகே
அந்த மாதிரியா அந்த மாதிரியான பச்சை மிளகாயச் செடி அது எனக்கு ரோஸ்
உம் அப்புறோ ஆஹ் சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க
மெருன் கலர் ரோசு வெள்ள கலர் ரோசு
உம்
ரோஸ் வைக்கணுன்னு ஆச எங்க வீட்ல பட்டு ரோசுமே இருக்கு அதுவு சின்ன செடிதா நாங்க எடுத்துட்டு வந்து வச்சோ அது அப்டியே படப்படயா வளந்துர்ச்சு ரோஸ் கலர்ல இருக்கும் அடுக்கு அடுக்கா ஹலோ கேக்குதுங்களா தோழி
ஹலோ ஆஹ் பேசுங்க தோளி த்தோம் கொஞ்சோம் கம்மியா இருக்கு அதனால உம் தொடர்ந்து உம் பேசுறதே கொஞ்சம் சிரமமாாதான் இருக்கு தோளி சொல்லுங்க
ஆ என்னங்க தோழி நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சோ கேக்கவில்லை
ஆமா தோழி சத்தமே கம்மியா இருக்கு அதுமே நீங்க பேசுறதே எனக்கு கம்மியாதா கேக்குது அதனால பேசுறதே கொஞ்ச சிரமமாதா இருக்கு
ஓ சரிங்க -சரிங்க தோலி
ஆஹ் சொல்லுங்க அடுத்து வேற எதுவும் இருக் க்கா அந்த தலைப்பு பத்தி
இல்ல இல்லைங்க தோழி இதற்கெல்லா ஒரங்கள் போடாம நம்ப இயற்கையாவே வெங்காய தண்ணி அந்த மாரி வளத்தா ரொம் ரொம்ப நல்லா இருக்கும் தோழி அப்டின்னு நா நெனைக்கிறே
சொல்லுங்க தோலி தொடர்ந்து சொல்லுங்க
சரிங்க தோழி உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப மிகழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்தேன்
ஓகே தோழி இது நம்ம அடுத்த கா கால்ல பேசுவோ கொஞ்ச கட் பண்ணிக்கோங்க தோழி
ஆஹ் ஓகேங்க